புள்ளையிலு வந்துகிட்டே இருக்கு ஒரே அதனால அடச்சே சொல்லுங்க நா ஒரு நிம்ஷோ து பேசிட்டு இருக்கே ஒரு நிமிஷோ வந்துருறே ஒரு பத்து நிம்ஷோ பேசிட்டு இருக்கேன் ஃப்ரெண்டு ஹலோ
ஆ சொல்லுங்க சொல்லுங்க சிஸ்டர் வேல இருக்கா
இல்ல இல்ல இல்ல எ புள்ளைங்க அவ் அவோ அப்பா கூப்டாங்க வேரோன்னு இல்ல சொல்லுங்க சிஸ்டர்
அப்டியே போதுங்
எனக்கு வந்து ட்வெண்டி எயிட் வயசு ஏஜுங்க ம் ஹ ஹ் ஹ்
இருவத்தி மூணா
இருவத்தெட்டு
இருவத்தெட்டு ஓகே ஓகே ஆ
செர் செர் அவ அவங்களுக் சொல் சரி நீங்க சொல்லுங்க சிஸ் ச நா சிஸ் இல்ல நா உங்க வந்து தங்கச்சி மாரிதா சிஸ்
ஆ ஓகே ஓகே அதல்லா பிரச்சன இல்ல ஆ எனக்கு நறய ஃப்ரெண்ட்ஸ்லா இருந்தாங்க இப்போ வரைக்குமே என்னோட ஓ சின்ன நாங்க எல்கேஜி யூகேஜிலேந்து படிச்ச ஒருத்தி இருக்கா அவ தா என்னோட பெஸ்ட்ட் ஃப்ரெண்ட் அவ வீடு வந்து எங்க எங்க கிராமத்து எங்க ஊர்லருந்து பக்கத்து ஊருதா ஒரு மூணு கிலோமீட்டர் அப்டிதா இருக்கும் எப்ப நன்ச்சாலும் வரலாம் போலாம் அவ்ளோ டிஸ்டன்ஸ் தா ஆனாலுமே வீட்ல வேணாம் போ வேணாம் கால் பண்ணி பேசிக்கோங்க மெசேஜ் பண்றீங்க போதும் அவ்ளோதா அப்டி சொல்லுங்க என்னான ஃபங்ஷன் திருவிழா அப்டின்னா அனுப்புவாங்க அதல்லாம் ஓகே அவங்களுக்கு ஆனா சும்மா போய் பாக்கணும் அவள ரொம்ப நாளா ஆச்சு அப்டின்னாலா வாய்ப்பு இல்ல அனுப்ப மாட்டாங்க அவங்க அவளாச்சி என்ன எப்பனா பா்க்க வருவா போவா நா ரொம்ப ரேர் தா அவுங்க வீட்டுக்கு போ போறதல்லாம் அவ்ளோ க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் இருக்க பக்கத்து ஊர்ல இருக்க பொன்னையே என்ன போய் பாக்க அனுப்ப மாட்டாங்க அவ்ளோ ஸ்ட்ரிட்டா வச்சிருப்பாங்க ஆனா அவ கூடதா எப்பனா என்ன எப்பனா நா போவே வெளில்லா அவுட்டிங்ல்லா எப்பனா வீட்ல கெஞ்சி அவ எனக்காக பேசுவா வீட்ல நா பத்ரமா கூ ட்டு போய் கூப்ட்டு வரே அனுப்பி விடுங்க அப்டி இப்டி சொல்லி அவ கூட மட்டு எப்பனா அமுச்சு விடுவாங்க அதுமே ரொம் வருஷத்துக்கு ஒரு ரெண்டு தடவ எங்கனா எங்கனா போய்ட் ஆ எங்கனா போய்ட்டு வருவோ அவ்ளதா அத தாண்டி வேற யாரு கூடயு வேற யாரு கூடயுனா எல்லார் கூடயுமே காலேஜ்ல போய்ட்டே காலேஜ்ல யார்னா படேனா யாரோட படேனா ஒரு ஹோட்டல் போய் சாப்புட்றது கேக் வெட்றது ஏனா கிஃப்ட் பண்றது அது மாரி எல்லாரோட நம்ம ஒரு கேங்கா இருப்போல்ல ஒரு பத்து பேர்கிட்ட இருப்போ எல்லாரோட படேக்குமே ஒரு ஒரு ஹோட்டல் போய் என்ஜாய் பண்றது இப்டி எப்பனா ஃப்ரீ டைம்ல அதுமே கட் அடிச்சுட்டு நாள் சனிக்கெழம காலேஜ் லீவா கூட இருக்கலா ஆனா நாங்க காலேஜ் அப்டின் சொல்ட்டு போயி த பீச் போறது பார்க் போறது சாப்புட்றது சுத்துறது இப்பெல்லா நெறைய பண்ணதுனாலயோ என்னமோ தெர்ல இப்ப நா வீட்லயே அடஞ்சு கெடக்கறே
ஆ அப்டிதா நெனைக்கிறே நெறைய அப்புற காலேஜ் படிக்கும்போது சுத்திட்டே அதனாலதா இப்ப நா கூண்டுள்ள அடஞ்சு கெடக்குற மாரி கிளி மேரி உள்ளயே இருக்கே என்னால வெளில பறக்கவு முடில
ம் அவோ வீட்ல இப்போ ஃபோன் பேஸ்னா திட்டமாட்டாங்ளா
ஃபோன் பேச விட மாட்டாங்க அப்டில்லா கெடையாது ஃப்ரெண்ட்ஸ்க்கு அ ஃப்ரெண்ட்ஸ் கிட்டல்லா பேஸ் போ அதெல்லா இப்ப இது நா பன்றென் தெரியு அதனாலே இப்ப என்ன மோஸ்ட்டா எதுவு சொல்ல மாட்டாங்க ஆனாலுமே ஃப்ரெண்ட்ஸ் கிட்டயுமே ஒரு லிமிட்டா இருந்துக்கோ ரொம்ப வேண்டா எப்ப பாத்தாலு ஃபோன்லயே ஃப்ரெ ஆமா எப்ப பாத்தாலு ஃபோன்லயே ஃப்ரெண்ட் கிட்ட பேசுறதுலா அ வாய்ட் பண்ணிக்கோ மீடிமா இருந்துக்கோ அப்டி சொல்லுவா எல்லாமே அளவா பண்ணு ரொம்ப ஓவரா அட் நீ வந்து அவங்க கிட்ட நீ ஓவர் அடவான்டேஜ் எடுத்துக்காதன்னு சொல்ட்டு சொ சொல்லிட்டே இருப்பாங்க ரெண்டு பேருமே அது இன்னுமோ தெர்ல எனக்கு அப்டியே அது ஒரு பழகிடுச்சு ஆ ஒ பையன் சி நா வந்து அக்கா அவ தம்பி எனக்கொரு தம்பி
சேர் சேர் சேரி ஜாலியா இருக்கு
ஆ ஜாலியா இருக்கு ஆனா ஒர்க்கு அதனால இவ்ள நாள் கூடதா இருந்தா ஒரு நாலு மாச ஆவுது வேலை போயி அவர் போய் வேலைக் போய்ருக்காரு இவ்ளோ நாள் அந்த கடைல ஓன் பிஸ்னஸ் பண்றப்ப நாங்கல் நாலு பேர் சேந்துதா பண்றோ ஆள் வச்சலா பண்ணல இரும் கட வச்சிருக் கோ அதனால நாலு பேர் சேந்துதா பண்றோ அப்பா நா சோ எங்க தம்பி நானு இப்ப நாலு மாச மா வேலைக்கு போனதுலருந்து இன்னு கொஞ்ச வேல கொஞ்ச டைட் ஆய்டுச்சு அப்பா கொஞ்ச செரமமா ஆய்டுத்து அவ இருக்க வரைக்கு தெரில அவ கொஞ்ச ஹெல் ரொம்ப அப்பா அப்பா அளவுக்கு வேல செய்வா அவ்ளோ சூப்பர வேல செய்வா அப்பாக்கு பெருசா அவ இருக்கும் போது அப்பாக்கு பெருசா வேலையே இருக்காத மாரி அவ எல்லா வேலயு எடுத்து செஞ்சுப்பா ஆ அப்டி இருக்கும்போது ஜா இன்னு ஜாலியா அந்த வேல இது ஒரு ஒன்டே போறதே தெரியாது அவனே எல்லா வேலையு முடிச்சுற மாரி இருக்கோ இந்த நாலு மாசமா ரொம்ப கஷ் கஷ்டப்பட்டாரு அவ இல்ல ஒடம் சரியாம ஆயிடுச்சு அதிகமா வேல செஞ்சு ஒரு மாரி ஒரு மாரி அடிக்கடிக்கு ஹாஸ்பிடல் போறோ மாரி அப்புட்லா ஆயிடுச்சு இப்ப அதுல இருந்து கொஞ்ச கொஞ்சமா வெள் வெள்ள வராங்க அவனு ஒரு வேலக்கி போணு அவனு செட்டில் ஆவுனு அவனு இதுலே இருக்க முடியாது இல்லயா சேரி அவ இல்ல வெள்ள போவட்டு நம்ம பாத்துக்கலா அப்டினு சொல்ட்டு இப்பதா கொஞ்ச கொஞ்சமா இந்த கடையில செட் ஆவுறாங்க நம்மளே பாத்துக்கணு இப்ப நானு எவ்ள நாள் இருந்தர போறேங்கா இன்னு ரெண்டு வருஷமோ மூணு வருஷமோ அதுக்கப்புறோ ஃபுல்லா வே அவங்க தா டேக் ஓவர் பண்ணணு அப்படின்றப்ப இப் இப்பத்தலந்தே அவங்க ஸ்டாட் பண்றாங்க சரி பாத்துக்கணு ஏன்னா ஒன்னா பஸ் இப்ப அவ பண்ணுவா இவங்க பண்வாங்க நம்பி இருக்காம நம்மளே பண்ணணு அப்டின்னு சொல்ட்டு ஆரம்பிச்சுட்டாங்க ஒகே இப்டியே போய்ட்டுதா இருக்கு இருந்தாலு இது இரும்பு கடன்ன்ற நால வேல கொஞ்சோ டைட்டா இருக்கு அதிகமா இருக்கு ப்ரெஷரா இருக்கு ரொம்ப வெயிட்டான பொருள்ல்லா தூக்குற மாரி இருக்கு ஆ இப் இப்ப ஒரு முப்பது கிலோ நாப்பது கிலோனா கூட அப்பா தூக்கிதா ஆவனு ஆ அதெல்லா கொஞ்சோ கஷ்டமா இருக் கு கழுத்து அப்டி சுலிக்கிக்கு சொல்லுவாங்கல்ல அதுமாரி சுலிக்கிக்கு கால்வலி இடுப்வலி இப்பகூட இடுப் டுப்பு வலிக்காக ஹாஸ்பிடல் போயிட்டு தா வந்துனுருக்காங்க டெய்லியுமே இந்த தெரபி இன்னுமோ பண் அவங்கலுமே சொல்லிருக்காங்க பிஸ் அந்த பிஸ்யா என்னமோ சொல்வாங்கலையா அந்த பிஸ்யா தெரபி அ அ பிஸ்யா தெரப் அ அதெல்லா கூட போய் ட்ரை பண்ணிருக்காங்க வெயிட்டு கொறைக்க சொல்லிருக்காங்க வாரத்துக்கு ரெண் நாள் வந் து அ ஏனா ஒரு ரெண் நாள் வந்து நைட் சாப்பாடு வந்து கட் பண்ணுங்க அ அந்த இடுப்ல இருக்க சத கொஞ்சோ அந்த எலும்புல இருந்து கொஞ்சோ அத பிதுங்கி வருது அந்த மாரி அந்த மாரி வரதுல அத கொஞ்சோ சோ வாக்கிங் போய் கண்ட்ரோல் பண்ணீங்கன்னா தன்னால சரியாயிடு சொல்லிருக்காங்களா இப்பத்திகி டாக்ட்ரு அதுன் ஆ ஆமா அதா பாத்துட்தா இருக்கோ அதனால அவ ஆனா அதுக்லா டைமே இருக்காதுக்கா அவ அப்பாவுக்குவே கால்லயே மூணு மணிக்கு எழுந்திருப்பாரு
ம் ம்
வியாபாரி இருக்காங்கல அவங்களுக்கெல்லா கால்லே காஸ் கொடுத்து அவங்கள அனுப் பனு அதனால அந்த வேல தா போவு அப்றோ காலையில அவுங்க பிரிட்ஜ் எதனா பிரிட்ஜ்லா இருக்குல அந்த மாரி பொருள்ளா எடுத்துட்டு வந்து போற்றதுல அப்ப நால் மணிக்கு எழுந்து எரிப்பாரு அத எரிச்சி அதுல இருக்க இரும்ப எடுக்கனு
ம்
அதனால அத எரிப்பாரு அதனால எ மூணு மணிக்கலா எழுந்து இவ்ளவு வேலயு பண்ணுவாரு அவரால முடியாது டைம் கடைக்காது அவருக்கு நடக்கறதுக்குலா அதனால ஒன்னு பெருசா ஒன்னு சாப்பிடறலா மாட்டாரு மீடியமான சாப்பதுதா சாப்டுவாரு அவரு என்னமோ அது அவங்க அப்பா அம்மா ஜீனான்னு தெரில அவருக்கு வெயிட் விழுந்துருச்சு தொப்ப இருக்கு தா அந்த தொப்ப மட்டு தா அவரு பேசமா இருக்க மாட்டாரு ஆனா என்னன்னு தெரில ஒரு மாரி இந்த மாரி அடிக்கடி அடிக்கடிக்க இந்த இடுப்பு வலி கால்வலி இந்த மாரி அடிக்கடிக்க எதாச்சு வந்துட்டே இருக்கு அதா ஒண்ணு வேற மத்தபடி எதுவு கெடயாது இது ஒண்ணுதா எங்கயோ போவுது இன்னு ஆள் ஒரு ஆள் வச்சிருந்தாங்கனா கொஞ்சோ பெட்ரா இருக்குன்னு நா நெனக்கிறே வீ சொல்வே ஆஹ் நா சொ ஆஹ் வச்சா பெட்ரா டெய்லி
போற மாரி இருந்துக்கனு அப்போ நீங்க அவுங்க அப்ப அந்த மாரி தானே
அந்த மாரி சொல்லிட்டேக்கா ஒரு நாள்க்கே வந்து ஆயிரத்தி ஐநூறுபா கேக்குறாங்க
குவா
ஒரு நாளக்கே ஆயிரத்தி ஐநூறுபானா இதுலே போயிடு மு முப்பது நாளைக்கி இன்னா எவ்ளோ லாபம் வரப்போது இதுல இந்த ஆள் வச் சி இப்டி போறது அப்டி அத அத நெனைச்சே வந்து வேணா நம்மளே பாத்துக்கலா இவ்ளோ நாள் பாத்துட்டோ இல்ல எட்டு வரு ஷமாச்சு கட வெச்சு இதுலே ஓடிட்ச்சு இல்லையா அப்டியே அது மாரி நம்ம முடிஞ்சளவுக்கு பாத்துப்பே முடியாத பட்சத்துக்கு இன்னமு முடியலனா அப்பறம் போலா அப்டி அப்டின்றமேரி சொல்றாங்
சேரி
அது வரைக்கு நம்ம பாத்துக்லா தம்பி இருக்கம்போது உன்னு கொஞ்சோ தெம்பா இருந்து இப்ப அவ போனதுக்கு அப்றோ கொஞ்சோ இதுவானாங்க மறுபடியு இப்ப ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க அந்த மாரி நா போனதுக்கு அப்பறோ கொஞ்சோ இதுவாகு மறுபடியு அவங்க ஸ்டார்ட் பண்ணி எழுந்து நம்ம வந்துட்லா அப்டின்ற மாரி நெனைக்கிறாங்க புரியுது எனக்கு இருந்தாலு அவங்க கஷ் டத்த பாக்கும்போது எனக்கு கஷ்டமா இருக்கு அதனால ஒரு ஆள் வெச்சுக்குங்க காசு போனா போது ஆஸ் பிட்டலுக்கு இவ்ளோ குடுக்குறீங்களா அதுக்கு மி ச்சமாவாச்சு ஆவு அந்த காசு இப்டி போற மாரி நெனச்சுகுங்க
ம், ம்
அப்டின்னு சொல்லி பாத்துட்டே என்ன சொல்லி
கே என்ன சும்மா உ பையனுக்கு லேட் ஆவுது அதனால அ
ஓகே ஓகே, ஆ அதனால நா வீட்ல சொல்லுவே இருந்தாலு ம் பண்ணலா அப்டின்னு சொல்ட்டு அப்பறோ விட்ருவாங்க அ ஆ அது நம்ம எப்டி சொன்னாலு, ஆ அவ்ளோதா கண்டுக்க மாட்டாங்க ஏ வேணான்னுதா நெனைப்பாங்க யாரு எவ்வளோ பேர் சொல்லிருக்காங்க கடைல வரவங்களே ஒரு ஆள் வெச்சுக்கலா இல்ல ஆ ரொம்ப டைட் டா போது ஆள் வச்சிக்கலானு சொல்லுவாங்க எல்லாருகிட்டயுமே செரின்ட்டு அப்பறோ வைக்க மாட்டாரு ஏன்னா அங்க அதா அந்த ஒன்னுதா ஒரு நாளைக்கு ஆயி
இல்ல பழைய கால த்துல உள்ளவாங்க எல்லாருமே என்னன்னா நம்மளே பாத்துக்கலா நம்மளே பாத்துக்கலா அவங்க வந்து ரெஸ்ட்டு எடுக்க மாட்டாங்க அந்த அவங்களால முடியாத இதுல ரெஸ்ட்டு எடுக்க மாட்டாங்க ஓடிட்டே இருக்கணுனு நெனைப்பாங்க ஆ, அந்த மாரி கஷ்டோ நம்ம நிப்பாட்டவே முடியாது நீங்க வேண்டா ரெஸ்ட் எடுங்க இந்த வேலையெல்லா பாத்துக்லா பண்ணி நம்ம ச தம்பி சம்பாதிக்கா போதுன்னாலு கேக்க மாட்டாங்க நீங்க உங்களுக் கு அது மேரேஜ் முடிஞ்சுனாலுமே அவங்க கேக்க மாட்டாங்க நீங்க பாருங்க ளே அவங்களுக்கு வந்து அப்டி ஓடி ஓடி பழகிருச்சியா அதனால அத நிப்பாட்ட மாட்டாங்க எங்க அப்பா அப்ப எங்க பெரியப்பாவு அப்டித்தா
ம், ம்
இப்பமு அ அ எங்க அண்ண கொஞ்சோ பெரு குட்டியா ரெஸ்டாரண்ட் மாரி வெச்சிருக்கா
ஆ, ஆ
அதுல போய் உக்காந்துகிடுவாங்க டெய்லி அந்த அஞ்சு மணினால ஓடிடுவாங்க
ஆ, ஆ
ரெஸ்ட் எடுங்கன்னா எடுக்குறது கிடையாது சோறு போடு போ
அந்த மாரிதா அந்த மாரிதா போகுது காலைலே மூனு மணிக்கு எழுந்தாருன்னா மணி ஆ அ இப்ப மணி அஞ்சு மணி ஆறு மணி வரைக்கு கூட வேலை இருக்கு இருந்துட்டுதா இருக்குமே அப்டியே தொடர்ந்து இல்லாம கொஞ்சோ ஒரு அரை மண்நேரம் கேப் இருக்கு ஒரு வியாபாரி போனதுக்கு அப்பறோ ஒரு ஒரு அர மண் நேரம் சேர்ந்த னொருத்தர் வருவாங்க அந்த கேப்ல அந்த கேப்லுயுமே மு டியாது பட்டுனு வந்து படுத்துருவாரு முடியாது அவ்ளோ டைட் ட்டா இருக்கும் இவ்ளோ டைட்டா ஏன் பண்றீங்க ஒரு ஆள் வெச்சுக்கலா அப்டின் நா சொல்லுவே இருந்தாலு கேட்க மாட்டாங்கதா ஆனாலுமே நா சொல்லின்ந்தா இருப் பேன் கேட்க மாட்டாங்க நா சொல்றது என்னமோ வேஸ்ட்ன்ற மாரிதா இருக்கோ
ம் ம் ம்
நம்பளால ஒன்னும் மாத்தவும் முடியல அதய அத எப்டி என்ன எப்டி வந்து மாத்
அவங்கல்லா மாறி இது பண்ணாதா உண்டுங்க
ஆம்மா எனக்கு தெரில எனக்கு தெரிஞ்சு எனக்கும் கல்யணம் பண்ணதுக்கு அப்பறோ ஆஃப்டர் மேரேஜ்யா வந்து எங்க வீட்டுக்காரு சொன்னாதா கேட்பாங்களா இல்ல யார் வந்து சொல்லி அவங்களுக்குப் புரியுமோ இல்ல அவங்களாலலூ ரொம்ப முடியல்னாதா அவங்க வாயால ‌எதாவத் சொல்லுவாங்களா அப்டின்றது எனக்கு தெரில்ல என்ன பண்ணுவாங்கன்னே புரியல உண்ணும் அ அக்கா நெக்ஸ்ட் கால் பண்ட்டுமா அ ஓகே